ஹலோ சொல்லுங்க மேடம் ஓ நல்லாருக்கே நீங்க எப்புற்ருக்கீங்க நல்லாருக்கீங்ளா ஒ நல்லாருக்கே என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங் போல பிஸி சிலா இல்ல கொஞ்ச சும்மாதா இருக்கே அப்ப நா வேற ஃபோன் பேசிட் சொன்ன
அப்படியா செர் செர்
செரி செரி ஃபஸ் டே ஸ்கூல் எப்புடி போச்சு செ ஒ ஒ
மா தூக்குமா அப்டின் சொல்லிட்டுருந்தாப்புல அப்புறோ தூக்கி கொண்டு போய் உடவு யூ கே ஜி எ ஆதிலா யூ கே ஜி எ எ அப்படின் சொல்லி தள்ளி வுட்டாங்க அப்றோ லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இர்ந்துது முன்னாடியே இப்ப அந்த அந்த இதுலியே லாஸ்ட்டு
சரி சரி ம்ஹூ என்ன சமையல் உம்
ஆஹ் நல்லா இருக்கு மா மிஸ்லா மாறிட்டாங்களா அப்படின்னு உஹ்ம் ஃப்ரண்ட்ஸ் அதுதா அதே கிளாஸ் தான மிஸ் தா மாறிருக்காங்க மிஸ் மாறிருக்காங்க பழைய மிஸ் வந்து எங்க கிட்ட டூ உட்டுட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுச்சு எதுக்கு அப்டின்னா என்னை வந்து பாக்கவே இல்லைல நீங்க அதனால உங்க கூட டுவு அப்படின்னு சொல்லி ஆமா டூ உட் நாளைல இருந்து நீ போய் அந்த மிஸ்ஸ போய் பாத்துட்டு அப்புறமா போ பாப்பா அங்க முன்னாடி கிளாஸ் தான சும்மா பாத்து குட்மார்னிங் அப்டியே
ஓஹோ ல் கே ஜீ ஸ்டுடென்ட்லா வந்து இருப்பாங்களா அவங்கள பாக்குறதே பெரிய வேலையா இருக்கும் ஆ மாலை
பாங்க அதனால இன்னைக்கு பாக்லா நாலே மிஸ் அந்த வழியா போம்போது மிஸ்ஸ பாத்தீங்க்னா குட் மார்னிங் மிஸ் சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்டி சேரிமா அப்டி புக் எல்லா குடுத்துருக்காங்க உஹ்ம் ஹிந்திய எல்லா இருக்குது அது நமக்கே தெரியாது என் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரில அவ ஆமா அதா சொன்ன நீதா எனக்கு சொல்லி தரணு என்னா எமா ஜிலேபி பிச்சு போட்ட மாரியே இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல பாத்தே
நோட் திருப்பி பாத்தே கம்பியூட்டர் வேற இருக்குடி இப்பவே கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஆமா ஏழு எட்டு சப்ஜெக்ட் கவர் ஆகுது இப்பவே கத்துக்குட்டு கத்துக்குட்டு சேர் என்ன சமையல் ஏ என்ன ஸ்கூல்க்கு எப்ப பாத்தாலு பழைய கொழம்பே ஊத்திக் குடுத்துருக்க லெமன் ரைஸ் சாப்பிட்டு வன்டானா ஃபுல் அவளுக்கு ஆமா இனிதா இனிதே அவள தொங்க தொடங்கட்டுன்னு சொல்லி அவளுக்கு புடிச்ச லெமன் ரைஸ் சைடிஷ் வந்து முந்திரி திராட்சா வச்சு ஆஹ் ஸ்நாக்ஸுக்கு சைடிஷ்ல்லா கொடுக்ல சு நா உனக்கு ஒரு ஏ டக் கட்டர் அனுப்பனு பா தியா அது ஆர்டர் போட்டு வாங்கி வச் பாக்கலைய ஃபுல்லா பாக்கல ஆஹ்
பண்ணிக்கீங்க அப்டின்னு ஒன்னு அந்த அளவு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லன்னு சொல்லிட்டானே அவனெ
இல்ல ஃபுல்லா பாக்கல பாதி பாத்த ஒடனே சரி நா கலம்பிட உம் நம்ம தா அவ்ளோ பொறுமையா ஒக்கார்ந்து கட் பண்ண மாட் நம்ம கட் பண்ணாலு அப்டி நேரா வராது அதனால இன்மே கட் பண்ணி போட்டு குடுத்துட்டீன்னா அ எக்கு வந்துட்டு பரவாலல்ல
இவ எக்குனாலே சாப்பிட்டுக்குவா எக்கு
அது கட் பண்ணி போட்டு குடிச்சுட்டோம்னா அவச் ஸ்கூல்ல சாப்டு வந்துருவாள் எக்கு கூட அல்லோவுட் இல்லையா எக்கு வந்து நல்லா ப்ரோட்டின் அ எக்கு நான்வெஜ்லயே சேராது எக்கு நல்ல பு்ரோட்டீன் தானே புரோட்டீன் சாப்டா தப்பில சேர் நாங்க சாம்பாரு பாவக்கா பொரியல் ஆமா இ இல்ல இல்ல வெங்காய தக்காளி முட்டை பற்றா குறை அதனால முட்ட போடல ஆஹ் இதுவே கச
எப்படி பண்ண
நல்லா பாவக்காவா பொடி பொடியா கட் பண்ணி பஃஸ்ட்டு அ ஆயில் ஊத்தி நல்லா வருத்தரணு உப்பு மட்டும் போட்டு நல்லா வருத்தருனும் ஆமா அப்டியே அது நல்லா சு சுருங்கிரும் அந்த அதே அப்புறோ ஆமா அப்புறோ இந்த பாவக்காவ மட்டோ தனியா எடுத் தரனும் அதே எண்ணெயில வெங்காயம் போட்டு வணக்கி தக்காளிய போட்டு வணக்கி மஞ்சத்தூள் மொளகாத்தூள் மட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு வந்து பாவக்கா பாத்துட்டு போட்டுக்கணு பாவக்ககு எவ்வளோ இருக் கோ பாத்துட்டு இந்த வெங்காயோ தக்க ஆமா இந்த வெங்காயோ தக்காளிக்கு வேணுனா. போடுண
ஓ நானு இந்த மாரி செஞ்சி பாக்கற உம்
காய்யையும் போட்டு நல்லா வனக்கிகனு அப்டியே தக்காளி தொக்கு மாரி ஆயிரோ நீ அதுல கூட சாப்பாடு உட அப்டியே பெசஞ்சி அவுளுக்கு குடுத்தத்துடலா தனியா பொரியல்லா வெச்சு கொடுக்காமக்குற.
ஒ பாவக்க கசக்குதுன்னு சாப்ட மாட்டாங்க மேடோ
க்கவே இல்ல நல்லா இருந்தது கசப்பே தெரியல நானே கசப்பு சாப்பட மாட்டே உம் நா அத்தா நானே கத் சாப்புட மாட்டேன்ல நானே சாப்பாட்டுக்கு போட்டு பெசைஞ்சு சாப்பிட்டே நல்லா இருந்தது
ஆஹ் ஓகே ட்ரை பண்ணி பாக்குறோம்
அளவா ரொம்ப நெறைய எண்ண உத்தாம சும்மா பசிக். வதங்கி வெண்டக்கா அளவு வேனு
ஓகே சாம்பாரு என்ன
சா மேராக்காய்
மேரக்கா சாம்பார் குட்டியா அவரு பிஸி ஆயிட்டாரா ஃப்ரி ஆயிட்டாரா
இன்னு ரெண்டு மூணு நாளைக்கு இ இன்ன கூட்டோ வரும்
இன்னைக்கு பாப்பாக்கு நல்ல அழகா என்ன சொல்றது சார்டிங் சார்ட் ஒர்க் லா பண்ணி முன்னாடி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்லா போட்டு ஆனா உங்க மாமா லேட்டா எந்திருச்சு ஃபர்ஸ்ட் நாளே நாங்க பத்து நிமிஷம் லேட்டா போனனால எதுலேயுமே போட்டோ எடுக்க க்க முடியல இல்லைன்னா போட்டோ எடுத்துருக்கலா பாவம் நா வந்து திட்டிக்கிட்டே வந்தே
இருப்பாங்கல்ல அப்டின்னு
ஈவினிங் வைப்பாங்க ஈவினிங் தா போகலயே ஒன்னு நாளைக்கு வச்சிருக்க மாட்டாங்க அப்டியே எடுத்துருவாங்க
நீங்க எதுக்கு லேட்டா போறீங் பாஸ் ஃபஸ்டே ஸ்கூல் சீக்கிரம் போணுன் தெரிய வேணாமா
இவரு எந்திருக்குவே மாட்டேங்கிறாறு அப்புறோ நானு எழுப்பு எழுப்புன்னு எழுப்பி அப்புறோ கடைசியில எந்திரிச்சு வந்தாரு அப்புறம் பாத்து இங்க பாருங்க போனோ எவளே ரெண்டு மாசம் இங்கருந்து ஸ்கூலுக்கு போறா போன உன்னே உள்ள பிடிச்ச டோரா வச்சிருக்காங்க சோட்டா பீம் வச்சிருக்கா க வெல்கம் டு ஸ்கூல்னு அதல்லா நாங்க ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோ போ போம்போது எனக்கு தெரில போய் அங்க பாத்த ஒனே போம்போது ஜனகனமன
ம் ம் உள்ள விட முடியுமா இந்த போட்டோ எடு பரவால சேரி உடு எனக்கு எப்படி தெரியு நாங்களா ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கெல்லா வெக்கலயே நாங்கள்ளா ஸ்கூல் படிக்கும்போது உள்ளப்போ உள்ளப்போ உள்ளப்போனு துரத்தி
உம் இங்க அங்கங்க வெச்சிருக்காங்க போய் நின்னு போட்டோ எடுத்துக்கணா சதுர மாட்டா சதுரத்துக்குள்ள நின்னு போட்டோ எடுத்துக்கலா நல்லா இருந்துச்சு
சேரி நாளைக்கு வெச்சிருந்தாங்கன்னா கொஞ்சோ சீக்கிரமா போங்க சேரி எங்க சத்தமே இல்ல அமதியா இருக்கா ஓஹோ அஞ்சு மணிலந்து ஆறு பணி இரு ஆமா
ஆறு மணி வரைக்கும் ஆனா இது முழியறைக்கே அஞ்சலயிரு இல்ல பாக்கலாம் பக்கத்துல அந்த பாங்க வந்து கூப்பிட சொல்லிருக்கே போயிட்டானா அப்புடியே வெளியே ரோட்டு வர நின்னு அந்த முக்கு வர வர வரயு நீ என்ன பாத்துக்கட்டு
சேரி சே
பாக்கலா என்ன பண்றான்னு தெரியல மூட பொடுத்து அநேகமு அநேகமா போயிருனுதா நெனக்குறே ஆ பரவாயில்ல இருக்கு இன்னைக்கு போலாம்னு நெனச்சாங்களாமா அங்க அவுங்க வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் பாக்க இவரும் இல்லாதனால நல்ல வேல இவுங்களு போயிருந்தாங்கன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேல நாங்க ரெண்டு பேருமே சொல்லிக்கிறோ டைமே போக மாட்டேங்கு இல்லமா போர் அடிக் வியூல அவில இருந்து எதாவது கத்துக்கிட்டாவு இருப்போ இவர்ரு இருந்தாவாவது எதாவது கத்திட்டு இருப்பாரு இல்ல அதாவது எதாவது கத்தக்கிட்டே இருப்பா அவளும் கத்தக்கிட்டே இருப்பா நம்மளும் கத்துக்கிட்டே இருப்போ இவர் இருந்தாவது எதாச்சும் சொல்லிட்டு இருப்பாரு யாருமே இல்லாமோ போர் அடிக்கு இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நல்லாவே இல்ல அப்டின்னு சொல்லிட்ருக்காங்க நானும் இன்னைக்கு போலாம்னு நெனைச்சே அதான் நானும் இன்னைக்கு போகலான்னு நெனச்சே செக் பண்ணிட்டு வந்தரலாம்னு நெனச்சே நால நீங்களும் போயிருந்தீங்கன்னா அவ்ளோதா நா விட்டுது பத்து உக்காந்துருப்பே அப்டின்னு சொல்லி
ஆமானே போக சொல்லும்னு பாக்கலா சொல்லிருக்கே இப்போ எடயில போயிட்டு வந்துருங்க பாத்துட்டு வந்துருங்கு சொல்லிருக்கே என்ன பண்றாங்கு தெரிய
அவுங்களுக்கு அங்க செட் ஆகிருச்சு அதனால மாறோனம்னா எப்டி ஒரு நேரேம் மாத்ர போடறாங்களா ரெண்டு நேரோ மாத்ர போடுறாங்களா சேரி சேரி சேரி
அப்டி சொல்லிட்ருக்காங் ம் அதனால ச சேரி டைம் ஆயிடுச்சு நா போயி அவள அனுப்சுட்டுட்டு கூப்புற, சேரி வச்சர. அம்மா ம் உம்